சொல்லு
என்ன பண்றிய சாப்டு படுத்திட்டிகளா?
ஆமா படுத்தாச்சு ம்.
தம்பி ரண்டுவ் தூங்கிட்டாய்ங்களா?
ஆ தூங்கிட்டானுங்க ஆனா செம அடி வாங்கிட்டு அழுதுட்டே படுத்தானுங்க.
ஏ சேட்டையோ?
அய்யோ ரொம்ப சேட்ட. இந்தக் கம்பில குதிச்சு குதிச்சு வெளாண்டு கம்பில போய் இடி ச்சு பல்லு குத்தி ஒதடல்லா ரத்தோ.
யாருக்கு?
சின்னதுக்கு.
அய்யய்யோ ஆல்ரெடி வேற அடிபட்ருந்துச்சே.
ஆல்ரெடி பல்லுப் ஒடஞ்சிருந்துச்சி இப்போ அந்தப்ப ஒடஞ்ச பல்லு குத்தி இப்ப அது ஆவ் ஒதடுவ் வ் வ் வ் கிழிஞ்சிருச்சு.
அச்சச்சோ.
கடுப்பாகுமா இல்லியா ஒரே கத்து இவ்ள் நேர டென்ஷன்ல கத்தி அடிச்சு இப்பதா அழு அழுதுட்டு இப்பதா தேமி தேமி அழுதுச்சு அழுதுட்டு இப்பதா தூங்குது.
அச்சச்சோ பாவோ அவுனுக்தா திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்ருக்கு போங்க.
ஆனா இத்தனைக்கு நா சுத்திதா வெச்சே இப்பதா சுத்தி வெச்சுட்டு தா வந்து படுக்குறோ.
அது சுத்தாம இருந்தா கூட அதுக சும்மாதே இருக்குங்க நம்ம சுத்தி வெக்கப்ப எதாவது ஒரு அடிபட் டமண்டிதா இருக்கு அது நெறையா தடவ
அதா அது என்னவோ உண்மைதா அப்டித்தா இருக்கு
ஆமா நா நெறைய தரவ அதுதா பண்ணியிருக்கே சுத்தி எழும்பு கூடு சும்மா இருப்பே வந்து சுத்தி வச்சிரு அப்டின்னு சொல்லுவா சுத்தி வைக்கும் போதே இப்படி விடுவா கீழ
ம்
ஐயோ ஐயோ ரொம்ப புண்ணா ஆயிருச்சோ
சூப்பு கடைக்கு போனோம்
எங்க இந்த இவ்ங்க சொன்னதுக்கா
ஆமா அது வந்து எடோ வேணா நா சொன்ன இடத்துலதா அங்க தள்ளி இருந்தது எடோ மாத்தி இங்க கொண்டந்து போட்ருக்காங்க
இங்க கட இங்கயே ஒரு ஒரு இடத்துல இருக்கே
இங்க இல்ல அங்கதா ஐபேக்கோ கிட்ட சொன்னாப்புல
ஆ ஆ
ஆனா வந்து அது வேற இடத்துல எய்தாப்ல போட்ருந்தானுங்க அங்கட்டு கொஞ்ச தள்ளி
ஆ ஆ
அங்க இருந்து இப்ப மறுபடியு இங்க கொண்டந்து போட்ருக்காங்க என்னடா சொல்ற ஐட்டம்லா அந்த கட ஐட்டம் மாரியே இருக்கேன்னு பாத்தியா ஆனா ஐபேக்கோ கிட்டன்னு சொல்றாப்பிலயேனு பாத்தே அப்புறம் போய் பாத்தா அதே கடைதா இங்க எடம் மாத்தி போட்ருக்கானுங்க
உண்மையிலயே ரொம்ப சளி புடிச்சுக்கிட்டு ரொம்ப தும்மல் மாத்திர போட்டதே இப்பத் சரியாகு சேர்ன்னு அங்க போயி தூதுவளஸ் குடிச்சே மாத்ரேல்லா போடல மறுநாள் கால்ல எந்திருக்கும்போது நல்லா ஃப்ரீயா ஆய்டுச்சு
ஆ பரவால நா வந்து தூதுவள குடிக்கல நா வந்து அங்க மொடவாட்டுக்கால் சூப் குடிச்சு
ஆமா அதா இடுப்பு வலி கை கால் வலிக்கலாங் கேக்
ஆமா வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல சேரி குடிப்போட்டு
இ எத்தன மணிக்கு போனீய இது ஸ் சொல்லுச்சு போவோனு
அப்படியா நாங்க வந்து ஒரு ஏழு ஏழுரைக்கு மேல போனோ நா தா பேசிட்டு வெளியில கெளம்புறேன்னு சொல்லிட்ருந்தேன்ல்ல அப்பதா கெளம்பிப் போனோ
அப்போவா இது போவ் வந்துருச்சா அதுக்கப்புறோ இது பாப்பாவ கூப்ட லேட் ஆய்டுச்சு இதுக்கப்புறோ நம்ம என்னத்த போனு வேணான் சொல்ட்டு விட்டுட்டே நா
ஆ கனகார சொன்னாப்புள்ளதா இவங்களு அதுங்கல்லா வந்தாலு வருங் அப்டின்னு சொன்னாப்ல
கூப்ட்டாரு நாந்தே வர்ல
ஆஆ
அழைச்சது ரொம்ப டயர்டா இருக்கு அங்குட்டு இங்குட்டு போய்ட்டு போய்ட்
ஆமா நீ அழஞ்சிட்டே இருக்கில நீ இப்லா பேங்க்ல வேற அலைஞ்சிட்ருந்த
ஆம வண்டிய வேறு வுட்டு ஓட்டி ஓட்டி பேக் பெயின் வேற ரொம்ப
ஏமா அதுதா ரொம்ப வலிக்கு பயங்கரமா அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல தூக்கி தூக்கி போடுறோல அதுவே பயங்கரம் மா முதுகு வலிக்கு முழிவ ம வலி வந்துரு அது அப்டியே
ஆமா தாங்க முடியல ரொம்ப வலிக்குது எனக்கு கரமோ
ம்
அததே உன்ட்ட சொல்லிக்கிட்ருந்தே படி வலிக்குதுப்பா ரொம்ப தாங்க முடியல
அவ்ளோதா முதுகு ரொம்ப வலிக்கு நா அப்படிதான் அந்த முதுகு வலி ரொம்ப ஹெவிய்யா இருந்துச்சுல
ம்
ஏத்திரிக்க முடியாம இருந்தேன்ல அந்த டைம்ல இவக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க அவ போற வழில ஸ்பீட் பிரேக்கர்ல இல்லா தேடி தேடி போனு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுனு வெச் எனக்கு முதுவு வலி தாங்க முடியாது உக்கார முடியாம கத்திக்கிட்டே இருப்பே பயங்கரமா கத் திருவே வலி தாங்க முடியாம அப்டிருந்துச்சு அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி ஏறங்கும் போதுல்லா
அதே இப்ப வண்டி ஓட்றதுனாலதா இப்ப பேக் பெயின் ஆயி போச்சு எனக்கு
அதா வேற வழி இல்லயே நம்ம நம்ம தான ஓட்டிஆகணு நம்ம தான போய் ஆகணு
ஆஹ் என்னைக்கு இல்லாம இன்னிக்கி ரொம்ப ஓவர் அலச்சல் நாளைக்கு நல்ல வேலப்பா பாப்பாவோடயு அவனு ஸ்கூலுக்கு போய்டுவ காலைல
கால்ல வெள்ளன அனுப்பி உட்ருவியோ கால்ல எந்திரிச்சிருவா நாலு நம்மா அதுதா பிரச்சன
ஆஹ் வந்ததே ரெண்டுந்தே உள்ளதே இருக்குக
தூங்கலையா
அதெல்லா தூங்க மாட்டே அவ என்னத நம்ம அடம்பிடிச்சாலு தூங்க மாட்டே
ஏங்க மணி ஆயிடுச்சு அப்ற எப்ப கால்ல எந்திரிச்சு போறது
அதுதா நா சொல்றல்ல சமாளிக்கவே முடிய சுத்தமா சமாளிக்க முல்ல பட்றானாலு படுக்க மாட்டே அவ்ள நேர சும்மா இருப்ப நம்ம போய் சாஞ்சோம்னா அவ்ளோ நேரோ சும்மாந்துட்டு படுத்த பெறகுதே அம்மா வாட்டர் அப்டிம்பே ஏன்டா இவ்ளோ நேர நின்னு கிட்டு இருந்தானா அம்மா வாட்டர் அப் சொல்றத திரும் திரும்ப சொல்லிகிட்டு இருப்பே படுத்தா நம்மளுக்கு எந்திரிக்கவே தோண மாட்டிங்குது
அப்டி த பைன் இப்ப நைட்டே இப்போ நடந்த கூத்து கொஞ்ச நேரத்துல ரொம்ப ரஷ் ஆயிருச்சு தா இங்க எனக்கே ப்ரெஷர் ஏறி அடிச்சுப்புட்ட நல்லா அவ்ள நேரோ இருந்தா அவ்ள நேரோ திரிஞ்சுட்டு எல்லா பண்ணி வரா செத்த நேரோ கூட உக்காரவே டைம் இல்லாம திரிஞ்சுட்டு தா வர்றோ
ஆ
ரூமுக்குள்ள வந்தோனே செரி படுத்தோ அப்டின்றதே கெடையாது வந்தோனதா இவனுக்கு அத இல்ல இவனுக்கு இது இல்ல பாத்ரும் வருது உச்சா வருது பூச்சி கடிக்குது அய்யயோ வருசையா எதையாது சொல்லிக்கிட்டு
எது
பத்தாதுக்கு சின்னது போய் பெருச வம்புளுத்து வம்புளுத்து அடி அடின்னு அடிக்கு பாத்துக்க
அவ அமைதியா இருக்கா பெரியவ இவந்தா ரொம்ப சேட்டபண்றா
அந் தா இ இல்ல பெருசுந்தா அதுவு எனக்கு பயந்துகிட்டு அது ஊம குசும்பு வேல பாத்துட்ரு
அ
சின்னதுக்கு பயம்னா என்னன்னே தெரியல அது வாட்டுக்கு அவு தூட்ட காலே எட்டந் திரி
அவே ஸ்கூலுக்கு போய் அடுத்து என்ன பண்ண போறானோ போங்க
அது என்னன்னலா பிரச்சனைய இழுத்துட்டு வரப்போ தோ எனக்கு பயமா இருக்கு தேவு சும்மா சத் சத்தம் போட்டா பயப்படுவ யாரா இருந்தாலு
அ
இப்ப யாருக்குமே பயப்பட மாட்டென்து அசர மாட்டேங்கிது ஆனா அவனையே தேவ்வையே போட்டு போட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருக்கு
அத்தானையா ஆனா தூக்கவே முடில அவன கொஞ்ச கூட முடிலப்பா உலுவ மீனஞ்சொல்வால வலிக்கிக்கிட்டு போங்குளே அப்டி போவே
தூக்க விட மாட்டா அதுக்குதா வெளியில கிளம்ப மாட்டே
ஆ
தூக்கவே விடமாட்டா நம்ம தூக்கணும்னா இடுப் ல இருந்தாவுல அழகுபோல கூட் கூட்டிட்டு போனோமா கூட்டிட்டு வந்தோமான்னு இருக்கலா
ஆமா
இடுப்புலயே ஒக்கார மாட்டா இடுப்புல ஒக்காந்தா எவ்ளவு நேரோ வேணாலு வெச்சுக்கலா
ரொம்ப ஆசைப்படு தூக்க ஆனா தூக்கவே மாட்ட விடவே மாட்
விட மாட்டேங்க எங்க அப் எங்க அப்பா ஆப்ரேஷன் பண்ணது அதுமா அவன மல்லு கட்டி அப்டி தூக்குறாங்க மல்லு கட்டாதீயன்னு சொன்னாலு கேக் க்க மாட்றாங்க மல்லு கட்டி தூக்குறா அவுங்கள பேறு அப்டியே ம் அப்டியே முரு முண்டி முண்டி அவுங்கள மல்லு கட்டி அவுங்களே போடான்ற மாரி இது பண்ணி உ போவோ எறங்கி வந்துருவே பாத்துக விட்டாதா விடுவே அவ போக்குல இருக்கா ஏயே புடிச்சிருக்காங்க எங்க தூக்குறாங்க எங்க கூட்டிட்டு போற எதையு கண்டுக்க மாட்டா அவ எத பாத்தானோ அத எடுக்குறதுக்கு அவ பாட்டுக்கு அவ போக்குல போயிட்டு இருக்கா வழியில எதுவு குறுக்கால எவனு வராதிக டா இன்றா மாரி போயிட்டு இருக்க வந்தாலு கண்டுக்க மாட்டா அவ வி வில்ஸ் போயிட்டிருக்கா
அத்தே ஆனா நல்லா சூட்டிக்க வருவா ஆளு
நல்லா ஜுட்டிக்கா வந்துச்சுக நாந்தா இங்க படாத பாடு பட்டுட்டிருக்கே
ஏ பெரியவநாகர வர அதானே அதுக்கப்றோ அவிங்க அவிங்க பாட்டுக்கு இருப்பா அதுக்கப்றோ நம்மள கண்டுக்கவே மாட்டாங்கே
அது உண்மதா கண்டுக்க மாட்டாயிங்கதா இருந்தாலு இப்போ வந்து கொஞ்சோ ப்ரஷரா இருக்குல்ல நம்ம ஆனா காசு காசுன்னு ஓடிட்டு பிள்ளையில பாக்காம இருக்குறமோணு ஒரு கவலையு இருக்
ஓ
இதுவும் கடந்து போகும்
ம் கடந்து போனா நல்லத்தா இருக்கோ முடியலயே ம்
ம் பயங்கரமா தூக்கமா வருது ஆனா தூங்கவு முடியல ஒடம்பெல்லா வலிக்குது மு தூங்க ரொம்ப வலி
அதுதா பெயினா இருக்கு ரொம்ப பெயினா இருக்கு
அஆ இங்கிட்டும் திரும்ப முடில அங்கட்டும் திரும்ப முடில
ம் அ
ஹலோ
உங்க வேலல்லாம் எப்டி போது ஹலோ
கொட்டாவி விட்டுக்கறேன்
என்னடா சத்தத்த காணவேன்னு பாத்தேன் தூங்கிட்டிளோ நெனச்சே
போட்டா தூங்கலா இல்ல தூங்க போரே கொட்டாவியா வந்துக்கிட்டே இருக்கு வருசயா
ம்
தூங்குனா கூட பரவால்ல தா
சேர் சேர் சாப்டில்ல
சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு
என்ன சாப்பாடு
சாப்பாடு இவிங்களுக்கு தோச ஊத்தி குடுத்ட்டேன்
ம்
இங்கெல்லாம் சாப்ட்டாங்ய கொஞ்சோண்டு சோறு இருந்துச்சு அதையு அவங்கல்லா சாப்ட்டாக
இரிசி அப்போ படுங்க பாத்துவோம் நாளைக்கு நாளைக்கு பாப்போம்
செரி நாளைக்கு பாக்லாம் ஓகே குட் நைட்
ம் பாய்
பை பை
ம்